வணக்கம்
ஆஹ் காலை லை வணக்கங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன்
ஆஹ் சாப்ட்டாச்சுங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க பிள்ளைங்கல்லாம் பள்ளிக்கு அனுப்பிட்டு ரொம்பதான் சாப்ட்டம் அடுத்து அடுத்ததா இதுக்கப்றம் பணிகள் எல்லாம் தொடரணும்
ஓ ஓகே ஓகேங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா இல்ல இனிமே
இனிமே தான் இருக்கு நான் காலையில எப்பவுமே ஒரு ஐந்து மணி போல எழுந்துப்பேன் ஏன்னா இத்தனை நாள் இப்போதான் நான் பள்ளி நேத்து தான தொடங்கியிருக்காங்க அந்த ஏப் ஏப்ரல் மே அந்த ரெண்டு மாதம் வந்து அப்டியே ஒரு வேற மாரி இருந்தது விடுமுறை அப்டிங்கறதால அ பொறுமியா எந்திரிக்கிறது அப்டி இருந்தது இன்னிலேருந்து அப்டி தினசரி வாழ்க் கை இதுதா வந்து எப்புவுமே நடக்கெறது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது அப்புறோ கொழைந்தேங்களுக்கு சமைக்கணு அதுக்கப்புறோ வந்து எனக்கான நேரம் அப்டின்னா அந்த எட்ற மணியில இருந்து ஒரு ஒன்போது மணி ஒரு அப்பதா வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு அடுத்து என்னப் பண்ணலா அப்டிங்கற மாரி யோசிப்பே அப்புடிதா இன்றைய நாள் வந்து எனக்கு தொடங்கிருக்கு உங்களுக்கு
ஓகேங்க
நீங்க காலையில எந்திரிக்கிற பழக்கோ இருக்குங்களா அத பத்தி நீங்க காலு நேத் இதமா எந்திரிக்கிற பழக்கோ இருக்குங்களா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆஹ் இருக்குங்க காலேல்ல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவங்க அஞ்சு மணிக்கு எந்திரச்சே ஏனா எனக்கு ஒர்க்கிங் டைம் பாத்தீங்ன்னா அ சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளப் போகணு அதனால ஃபைவ் ஓ கிளாக் எந்துரிச்க் கெளம்பிறுவோங்க
ரொம்ப நல்லது உம் செரிங்க அதுதா அது காலேல எந்துரிச் ச்சிட்டா அது கொஞ்சோ வேலை கொஞ்சோ சீக்கிரம் முடியு அ எதோ மைண்டு உ கொஞ்சோ நல்லா இருக்கற மாதிரி இருக்கு எல்லாட்டியு இந்த அவசர அவசரம்தா அப்டியே போயிட்டு இருக்கு இதுக வெயில் அப்டிங்கறதால வேலையு சீக்கிரம் முடிச்சிறுதுங்க வேலைய வெயில் பாருங்களே முடியவே இல்ல அவ்ளோ வெயிலா இருக்கு எங்க பக்கமெல்லா வெளிலேயே போக முடியல
அங்கில்லா மழையெல்லா இல்லேங்களா
இல்ல மழையே எதுவுமே இல்ல அதேதா அப்பியே மழ ஆமா மழ வர மாதிரி வ ஆனா அவ்வளோ வெயிலு இவ்வளவு நாள் வந்து குழந்தைங்க வீட்டு இருக்கும்போது மழை இருந்ததுதா மே மந்த்ல மே மாதம் எல்லா மழை வந்தது இப்ப பாருங்களா வெயில் ரொம்ப அதிக
ஆஹ் இங்க பரவாயில்லைங்க ஏதோ ஒரு ஒரு வர் அப்புறமா மோடம் போட்டிருக்கு மழை அப்பப்ப வருது ஆஹ் அது பரவாயில்லாம இருக்குங்க
அப்படிங்களா எங்க பக்கல்லா அதிகமா வந்து அம்மைதாங்க குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு அது ஒரு பயமா இருக்க மாதிரி இருக்கு
அதுவும் வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷ அதிகமாவே இருக்குங்க
ஆமா வெயிலும் அதிகம் ஆமா காலநிலைகள்ளா சொல்லவே முடில பாருங்களேன் வெயிலு அதிகோ மழையு அதிகோ
ஆஹ் ஆமாங்க
எதையு சமாளிக்க முடியல மழையுமே அப்படிதாங்க இந்த பக்க எங்க பக்கல்லா மழை வந்தா ஃபுல்லா வெள்ள தா வெளிலயே போக முடியாது எதுவோ ஆம் ஆமா போட் வச்சுக்கிட்டுதா போக் போகணு போல இருக்கு அந்த மாரி இருக் இங்க மழ வந்தாலு அப்படிதா இருக்கு எல்லா காலநிலைகளையு மாறிருக் ஆமா எல்லா பக்கமு வருங்களே வீடுகள் தா ஏரி எல்லாமே வந்து வீடு தான் இப்போ நாங்க இருக்கிறதே கூட ஏறி பக்கமா அப்டிதா ஆயிடுச்சு நாங்கனு இல்ல பெரும்பாலு இந்த ஏரி ஆமா அது எப்டின்னா இப்ப தொழில் பண்றாங்கல்ல அவங்கால என்ன சொல்றாங்கன்னா இது மாரி ஸ் சொல்றதேல்ல இது ஏரியில இருக்கு இந்த எடோ அப்டிலா சொல்றதே இல்ல நம்ம நடுத்தர குடும்பத்துலர் இங்க என்ன நெனைப்போ நமக்கு ஒரு எடோ வேணு அவ்ளோதா
அவ்ளோதா எதையுமே நம்ம பாக்குறதுல ஆ
ருக்கிறதில்ல அதுதா ஆ பெரும்பாலு ஏமாறுறது வந்து இந்த நட் டுத்தர குடும்பத்தில இர் கிறவங்க தா நெனைக்கிறே
ஆ அவங்கதா ரொம்ப கஷ்டப்படுறாங் எமா ஏமாந்து வாங்கிர் றாங்க அப்றோ மழ டைம்ல மழ தண்ணி உள்ள வர்றது அந்த மாரி அப் நம்மதா கஷ்டப்பட்றோ
ஆமா அதுதாங்க எல்லா காலநிலையுமே சமாளிக் கிறது ரொம்ப கஷ்டமாருக் கு அதுதா முக்கியமா இந்த மழை காலங்கள் தா மழை காலங்கள் தா எங்க பக்கத்துல வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயோ அப்டினா இந்த வெய்ய நாள் கூட ப்ரச்சன கெடையாது வீட்டுக்குள்ளே இருந்துருவோ மழை நாட்கள்லல்லா அடிப்படை தேவை கூட கஷ்டப்படுவோ வெளியில போறதுக்கு ஒரு காய்கறி ஆகட்டூ பால் ஆகட்டூ அந்த மாதிரி நற் றைய ப்ரச்சனைகள் எல்லா வந்து மழை நாட்கள்ல தா நாங்க சந்திச் டுருக்கோ
மழ டைம்ல போட்டு வச்சுதா போற மாரி இல்லர் ன ரொம்பவே
ஆம் ஆமா உள்ள ஏரி இருக்கு ஆ போன தட மழ வந்துச்சுங்ளா அப்ப என்ன ஆச்சு அப்டினா ஏரி ஃப் ஃபுல்லா ஒடஞ்சு போச்சு ஒடஞ்சி ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ஊர் உள்ள வந்துருச்சி அதுக்கப்றோ அது நைட்டு நைட்டு வரவூ எர் ல வரவோ எங்களுக்கு தெரியல காலையில எந்திருச்சு பாத்தத் சாப்றோ வெளியிலயு போக முடியல அந்த மாரி இருந்துதுங்க ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆச்சு அது யாரையும் நம்ம கொற சொல்ல முடியாது அது நம்மளுடைய தவறு ஏறிகிட்ட இருக்கறது நம்ம தவறு
ஓகே
அப்படிதாங்க இந்த காலநிலை வந்து எங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு உங்க உங்களுக்கு அத எனக் பிடிக்காத ஒரு காலநிலைய பாத்தீங்கன்னா உண்மையையில அந்த மழை காலம் தாங்க சொல்வ ஆமா மத்த காலநிலை கூட பரவாயில்ல சமாளி
ஆஹ் இங்க அந்த மாதிரி இல் ஏன் சொல்லுங்க எங்களுக்கு
உங்களுடைய கருத்து எதன எப்படி சொல்றீங்க காலநிலைகளை
எங்களுக்கு காலநிலை பாத்தீங்கன்னா இந்த வெயில் டைம் ரொம்ப சம்மர் தா ரொம்ப முடியாத மாதிரி இருக்கு மத்த டைம்ல கொஞ்சம் நல்லாதா இருக்கு ஏன்னா நாங்க இருக்கிற இடத்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியா பக்கத்து பக்கத்துல தா இருக்கனால எங்களுக்கு அதிகமா மழையும் இரு இருக்கு ஹ குளிர்சியாக இருக்கும் மத்தபடி எங்களுக்கு இந்த வெயில் டைம் தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர ஏன்னா போன வருஷத்த விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு வெயிலு மழையும் இந்த டைம் கம்மிய ஆயிருச்சு ஆஹ் அதனால தா கொஞ்சம் கஷ்டமே சமர் தா இப்ப எங்களுக்கு வெயில் டைம் தான் கொஞ்சம் முடியாம இருக்கு மத்த டைம்ல எங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா இந்த சைடு அதிகமா விவசாயம் பண்றாங்க மழதா எங்களுக்கு அதிகமா தேவைப்படுது விவசாயம் பண்றதுனால மழையப்ப மழைய வச்சுதா நிறைய பேர் விவசாயமே பண்றாங்க அதனால மல டைமு வின்டர் இது எல்லாமே ஓகேதா எங்களுக்கு என்னன்னா இந்த வெயில் மட்டும்தா கொஞ்சம் புடிக்காதா இருக்கு உம் வெயல் டைம்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லா சம்மர் டைம்ல எல்லா அவங்களால வெளியே வரவும் முடியல அவங்க வீட்டுக்குள்ளயே வச்சு பாக்க வேண்டியதா இருக்கு கு உம் அதுதா கொஞ்சம் கஷ்டம் மயிருச்சு
விவசாயம்னு சொல்லும் போதுதா எங்க பக்கம்லாம் அந்த விவசாயமே அழிஞ்சிடுச்சுங்க விவசாயமே இல்லை ஆ நா நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாம் விவசாயம் எங்க வீடலய கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க என் தாத்தா அப்பல்லாம் இப்பல்லாம் அதுவே இல்லவே இல்ல பயம் அப்படிங்கறது இல்ல ஒன்னு இருந்தா அங்க வீடு இருக்கு அப்படி இல்லனா அப்படி எதுவுமே இல்ல
அதான் விவசாயம் தான் கம்மியா குறைஞ்சு போச்சே எல்லா பக்கம் வந்து ஃபேக்ட்ரி அது இதுன்னு கொண்டு வந்து விவசாயத்த கம்மி ஆக்கிட்டாங்க
உம் உம் அதுவும் உங்க கொழந்தைகளுக்கெல்லாம் தெரியவே இல்ல உம் கிராமத்து வாழ்க்கையும் சரி விவசாயமும்த் சரி அப்டி தாங்க போயிட்டு இருக்கு நம்பளும் அத பழகிட்டோம்
ஆமா ஆமாங்க ஜென்ரேசன் மாற மாற பாத்தீங்கன்னா விவசாயம் கம்மியாயிட்டே வருது நெறைய பேத்துக்கு விவசாயத்தபத்தி இது எதுவுமே அவங்களுக்கு தெரியமாட்டேங்கிது ஃப்யூச்சர்ல இது இல்லைன்னா என்ன ப பண்ணுவோம் என்ன ஆகும்ன்னே தெர்ல
உம் உம் ஆமா
பேக் ட்ரிஸ் அதிகமாய்ட்ருக்கு இருக்கு விவசாய நெலமெலாம் அங்க ப்ச் கொறஞ்சிட்டே இருக்கு ஏன்னா பேஃபக்ட்ரிஸ் அதிகமாகாக விவசாய நெலத்தை எல்லாம் அவங்க வாங்கிறாங்க இப்ப எல்லாமே பாஸ்ட்ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனு போயிட்டு ஃபாஸ்டா நோய தான் வாங்கிட்டுருக்காங்க
கண்டிப்பா அதான் சரியான கருத்து நோய்களுங்க உணவாளதாங்க நோய்களே வர்றது ஆன இ இ இப்போ பரவால்ல ஓரளவுக்கு எல்லா வந்து நான் இப்ப வெளியில போகும்போது கூட பாக்குறேன் இந்த கூழெல்லாம் அதிகம் வந்து விக் க்க ஆரம்பிச்சுட்டாங்க காலைல கூழாகட்டும் ஆமா கூழ் தெரியிங்களா உங்களுக்கு கம்பு கேழ்வரக போட்டு ஆஹ் அது வந்து மக்கள் இப்ப அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தெரியுது அவுங்களுக்கு இயற்க் க்கை உணவு பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருக்கு நெனைக்கிறேன்
விழிப்புணவு இருக்கு அதில்லாம ப்ச் இயற்கைய வுட் எல்லாமே பாஸ்ட் ஃபுட்டுனு போம்போது நமக்கும் ப்ச் சைடு் எஃபெக்ட் தெரியுது அவங்களுக்கே பாடில என்னென்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது அதனாலதான் சரி நம்ம இதுல நேச்சுரல் நல்லதுன்னு அவங்களும் நிறைய பேர யோசிச்சுதான் இந்த மாதிரி போயிட்ருக்காங்க
ஆ அததா இப்ப அதிகமா கேள்விப்படுறது இந்த சுகரு பிபி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து இப்பதான் அதிகமா கேள்விப்படுறோம்
அதான் சுகருக்கு குக்கர் எப்போ வந்துதோ அப்போவே எல்லாத்துக்கும் சுகர் வந்துருச்சு
வந்துருச்சு ஆமா ஹ
வட்டில சமைச்சு சாப்படுறப்ப எல்லாம் எந்த நோயுமே இல்லாம நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே அதுலதான் சமைச்சு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் எண்பது தொண்ணூறு வரைக்குமே அவங்களுக்குல்லாம் எந்த நோயுமே இல்லாமதான் இருந்தாங்க இப்பவாது அ மண் சட்டி போய் குக்கர் எப்ப வந்ததோ அப்ப இருந்து எல்லா நோயும் வர்ற ஆரம்பிச்சது
ஆமா அவசரமா எல்லாத்தையும் நம்ம சமைக்கிறோம் அதே மாதிரி நோயும் சீக்கிரம் அவசரமா வாங்கிக்கிறோம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு
எவ்வளவுக் எவ்ளோ நம்ம ஃபாஸ்டா போறோமோ அது அதே அளவு ஃபாஸ்டா மேலையும் போற மாிரிதான் இருக்கு
உம் கண்டிப்பா ஆனா அந்த கொரோனா வந்து மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சுங்க கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க உணவு முறைைய பத்தியும் சரி எல்லாத்தையுமே எல்லாரு குடும்பமா அப்டிதான் நனைக்கிறே நானு நா நாங்கல்லாம் கூட அந்த விஷாயம் அந்த மாதிரி விஷ்யங்கள் எல்லாமே அந்த நேர தாங்க பயன்படுத்தணமே முப்பத் தெரிஞ்சது இயற்கை உணவுட ருமையர் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அந்த நேரம் தான் இப்போ பரவால்ல எல்லாம் ஓரளவுக்கு இயற்கை உணவு தான் அப்படிதான் போய்கிட் இருக்கு
பரவாயில்ல இயற்கை உணவோட போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு மட்டு ஹெல்த் இல்லாம நமக்கு நம்மளோட குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹெல்து தான் ஃபேமிலிக்கே அதான் ஹெல்து தான் அது
கண்டிப்பா அத குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே பழகணும் அஹ நானும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்றேன் என் சொல்லப்போனா நானுமே அப்படிதான் அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம் அஹ் இந்த மாதிரி உணவு வந்து நம் எடுக்க கூடாது அப்டிங்கிற மாதிரி அதனால விவ சாயமு வளரு அப்டிங்கறது என்னோட கருத்து
மேயதான் விவசாயொ வளந்தாதா நம்மனால நம்மளு வளர முடியு
கண்டிப்பாக
ஓகே
நன்றிங்க நன்றிங்க இவ்ளோ நேர வந்து நெறைய கருத் ருத்துக்கள வந்து பகிர்ந்துகிட்டிங்க
ஆமாங்க ரொம்ப நன்றி ஆ ஆ ரொம்ப நன்றி ஆ